ஹலோ ஹ் மேட்ச் பாக்குறியாடா மேட்ச் சும்மா ஜம்முனுக்கு போவுது
யார்யரித் போ
பூஜை டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் டெல்லில கேள்ரா ஒன்னு இருபது ரானா நீத்தீஸ்றானா எழுவத்தி ரெண்டு வச்சு பொழக்கறானுங்க எரநூறு ரன்னு பதினஞ்சு பதினாறு ஓவர் தா முடிய போகுது பதனார் ஓவர் முடியருக்கே இன்னு ரெண்டு பால் இருக்குது ஆமா ச்சு கிளி கிளின் கிளிக்குறானுங்க பாரு தொடந்து மூணு சிக்ஸுடா கேள் ராகுல்லு
ம் ஃபயர் ஆய்ட்டா போல இந்த டைமு
ஃபோரு சட்சட்சட் ஃபோரா போயிருச்சு சிக்ஸா போகாம வெச்சு கிளி கிளின் கிளிக்குறா கே எல் ராகுலு
ஆ
ஒரே விக்கெட்டு தா விட்டிருக்கானுங்க நூத்தி பன்னெண்டு ரன்னு
ஓஹோ
பாரு எப்புடி ஆடிட்ருக்கானுங்கனு ம்
நம்மலுந்த ஆடுது
ஏ நா லெப்ட்ஹண்ற தெரியுமா சும்மா ஜம்முனு ஆடுவே
ஓ லெஃப்ட்ஹேண்ரா நீய் போய்ட்டுவன்டியா
ஆஹா ரைட்ஹேண்ல ரைட்
நீ கிர்க்கெட் ஆடுவேல நீயு வீக்லி வீக்லி
வீக்லி வீக்லி ஆடுவே எப்பயாச்சு தட் மீன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் த்ரீ வீக்ஸ்
யாருராது யார்ரா விளாடுவீங்க
பசங் கூட போவே கூப்ட்டானுங்கன்னா போவே இல்லாட்டி போ மாட்டே
ம்ஹும் எங்கடா ஸ்கோரு பாக்கவே முடியமாட்டிக்து என்னால
இப்ப டைம் அவுட் நூத்தி இப்ப எரநூத்தி பன்னெண்டுக்கு ஒண்ணு நரி கே எல் ராகுல் ஸ்ரைகுள்ருக்கா ஒரு ரெண்ட்ர நிமஷோ
ம்ஹும்
பரா ஆடிட்ருக்காங்க அம்பயர் பாரு கே எல் ராகுல்ல போய் வம்புழுத்துட்ருக்கறா
என்னன்ட்டு
நா அம்பயர போய் கே எல் ராகுல்ல தட்டிட்டு என்னடா அடிச்சுட்டே இருக்கேங்கறா போல எட்டு சிக்ஸு பதிமூணு போரு அடிச்சுருக்கான்டா கே எல் ராகுல்லு
எட்டு சிக்ஸு பதிமூணு போரா
ஆமா
பா
அம்பத்தி நாலு பால்ல நூத்தி இருவத்தாறு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் அப்டியே எரநூறு நூத்தி தொண்ணூறு கிட்ட இருக்குது இன்னு ரெண்டு ரன்னு அடிச்சிருந்தானா எரநூறு ம் ம் வெரில ஆடுறா இன்னைக்கு ஜெய்க்கறோன்னு ஆ வெறீல ஆடிட்ருக்
ம்
நிதிஷ் ராணா ஒரு ஹண்ரட போட்டுருவான் நெனைக்குறே எனக் தெரிஞ்சு கே எல் ராகுல் ஸ்ட்ரைக் குடுத்தா இல்ல கே எல் ராகுலே நூத்தி அம்பது அடிச்சுட் போய்ருவான் நெனைக்குறே
ஆ ஆ
ம் ம் ம் அதிக சதங்கள்ல கே எல் ராகுல் ஆறு அடிச்சுருக்கா சஞ்சு ஆறு அடிச்சுருக்கா கூலி ஏழு ஒம்போது அடி எட்டு அடிசுருக்கா பட்லர் ஏழு கெயில் ஆறு சஞ்சிவ் நேத்து ஜம்முனா நா பத்யா சஞ்சு வலாம்
ஆமா மா பாத்தே பாத்தே
சர்யான நேத்தா முந்தாநேத்து சர்ரியான மேச்சு மும்பை குஜிலி மஸ்த் பண்ணு ட்டானுக ஆமா நூத்தி ஒண்ணு கரெக்டா அந்த லாஸ்ட் பால் மட்டும் ப்போர் போகாட்டி நூறு வந்திருக்காது
ஆமாம்மா
ம்
இந்த ஒ இந்த சீசன் ஒரு பொடியா சிஅ செஞ்சா சிஎஸ்கே வந்து சஞ்சு எடுத்ததா
ஆமா செத்தான் சேட்டான் ஓவருடின்னு ந அந்த மாரி சூப்பரா இருந்தானுங்கடா ஸ்கின்னரு அகில் உசேனு நூர் ரஹ்மத் லாம் உம் அகில் உசேன் வந்து எல்லாவோட்
ஆமாமா அப்புற அந்த நூர் அஹமத் து
அவ ஃபஸ்ட் ஒவர் செகெண்ட லே ஒண்ணு அருதிக்கு அடுத்தது வந்து அவ பால் பவுலா அவனே எடுத்துவச்சுட்டு போய்ட்டா
ஆ இவன் திலக் வர்மா விக்கெட் பாத்தியா த மொமன்ட்டோ கொண்டு வந்தா எம் ஐ க்கு
ஆமா அவனே அக்கிலேசன் வந்து எடுத்து விட்டா சூப்பரா போச்சான மேட்ச் வின்டேஜ் எஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சி மேட்ச் முடிச்சது இதா மொதல் கேம் ரொம்பனாலாட்ச்
ஜடேஜா யான்டா குடுத்தானுங்க இவனுங்க சி எஸ் கே
அது தெர்லடா அது பழைய பிளேயர்ஸ் யாரு வேண்டாம்ன் சொல்லி குடுத்துட்டாய்ங்கனு நெனைக்கிறே ஏனா இப்ப பழைய பிளேயர்ஸ் யாருமே இல்லைலே தோனிய தவற ருத்துவ் மட்டு ருது மட் இல்லா வேற யாருமே இல்ல
ஆஹ் கிழிஞ்சிறும்
ச் பரவால்ல ஆடுறானுங்களே ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் இல்லாம இப்போ மூணு மேச் ச்சிருக்கானனுங்கல்ல அப்ப அஞ்சாவ அஞ்சாவதுத்த அஞ்சாவதுக்கு போயிட்டாங்கல பெஸ்டு
உம் உம் என்னாலும் அவுங்க ஏழு மேச்சு முடுச்சிருக்கானுங்க
ஆமா ஏழுல மூணு ஜெயிச்சு ஆறு பாயிண்டல உட்காந்துட்ருக்கானுக
அது கீழ் இருக்க ஆஹ் டைம் எல்லாம் ஆறு மேச் தான் ஆடிருக்கு
உம் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அதெல்லாம் ஜெச்சிருவானுங்க வர இதெல்லாம் அந்த அளவுக்கு மூணு பெரிய டீம் லாம் இல்ல ஆர் சி பி இல்ல பஞ்சாப்பு உ உம் கேள்றா அவ்ளோதான் மேட்ச் ஆரம்பிச்சு
என்னடா உ அம் முப்பத்தி நால்ர பால்ல நூத்தி இருவத் த்தி ஆறு ரன்னு பயங்கரமா ஆடிருக்கா
அப்டி இன்னு ஆப்ப ஆப்போசிட்ல பார்றா நா முப்பத்தாறு பால்ல இருவத் ரெண்டு சவணம் போட்டு பொலந்திருக்கா ம் எரநூறுன் அவனுக்கு வந்து எரநூறு ரன்னுமே பார்ட்னர்ஷிப் தே எ நூத்தி எம்பது ரன் என்னமோ ஒரு பார்ட்னர்ஷிப்பு அ ஆ அது அந்த பவர் பிளேல ஒரு ரெண்டா மூணாவது அவர்ல போன
எரநூறுக்குமா ஸ்டைடு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் போல
யாருக்கு கேளு ஆஹ ராகுல்க்கு இன்னு வரல ராகுல்க்கு இன்னு ரெண்டு ரன் ருந்தா எரநூறு நூத்தி தொண்ணூறுல இருக்கு ராகேஷு
ஓ
ராணாக்குதா கரெக்ட்டு எரநூறு
ஆஹா
உம் ரன் அவுட் மாரி தெரியுது இல்லல ரன் அவுட் இல்ல ஓக் ரைட்
என்னது மூணு சிக்ஸு ஒரு போரு சும்மா தூக்கி விட்ருக்கானுங்க ம் அவுட்டு இல்ல
ஜஸ்ட் மிஸ்ஸு
அடிச்சுருந்தானா ராகுல் மனசே விட் விட்ருப்பான் ஆ ராகுல் மனசே விட்ருப்பான்
எரநூத்தம்பது போகுமா என்ன
ஓரே எரநூத்தம்பது எல்லா போதும் அடிக்கிறக்கு பவுலிங் கொஞ்சோ நல்லா இருந்தா நல்லா அடிச்சிருக்லா சான்சஸ் வந்து
ஹ்ம்
ம் ம்
சும்மா தட்டி தூக்குறானுங்க
ம்
ரன் ரேட்டு பதிமூன்றுக்கு
ஆமா இதே வேல போனா எரநூத்தி அறுபத்தஞ்சு அடிக்கலாம்மாமா
உம் உம்
பதினஞ்சு ரன் பர் ஓவர் போனா எரநூத்தி எழுவத்தொன்னு
ம்
அதா நீள்ல போனா எரநூத்தி எழுவத்தொம்பது பத்தொன்பதுல போனா எரநூத் தி தொண்ணூறு எர்நூத்தி தொண்ணூறு அடிச்சா நல்லாருக்கு எனக்கு அந்தமாரி ஃபீல் கெடைக்குது
எரநூத் தொண்ணூறா
ம்
ஹூம் ஹும்.
சேரி ஒரு எரநூத்தறுவது அடிக்கிட்டு போது
ஒயிடு நோவைல் குடுத்தானுக.
ஆமா ராணா இப்ப கொஞ்சோ ராணா இன்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டா பால ராணா கொஞ்சோ தூக்கி அடிச்சா நல்லா இருக்கும் நித்திஷ் ராணா.
க்ரௌண்ட் எது சின்னதா இருக்கற மார்ருக்கு.
ஆமா சின்ன கரண் டெல்லில தா அதா சின்ன கரண்டுதா டெல்லி ஸ்டேடியம் குட்டிடா.
ம் அது ஒரு ம்
ம்ஹூ ஷோ இவனுங்க கொஞ்சோ அப்டியே பாத்து பாத்து ஃபௌவுலிங் மட்டு கொஞ்சோ நல்லா போட்டானுங்கன்னா ஜெயிச்சிருவானுங்க இன்னக்கி டெல்லி. பஞ்சாப்போட மொதல் தோல்விய பாக்கலா இன்னக்கி
ஆமால்ல பஞ்சாப் இன்னு ஜெயிக் தோக்கவே இல்ல பாத்தியா.
மோ
ம் பாக்லா என்னதா ஆகுதுண்ட்டு.
அப்பறோ வேற
வேற என்ன சஹால் தா ஃபௌவுலிங் போட்றானா
ம் சகாயொ சகாயொ பவுடர் ஸ்கேலா ரெண்டேட்டு பதினேழு பதினெட்டா இருக்கு இர்ரா ஸ்ரெய்டா போட்டா அடிச்சிட மாட்டானுங்க பாரு பால் உருள ஆரம்பிச்சிருச்சு பவர் பிளேக்கு டைம் அவுட்டுக்கு அப்புறொ ஏதோ பிளான் போட்டான்னு நினைக்கிறே அவனுங்க
இதுல யார் இருக்கா பஞ்சாப் டீம்ல யார் நல்லா ஆடுவா
ஐய்யுரு
ஆஹ் சுரேஸ் இருக்கான்ல
ம் ஐயிரு அப்புறொ பிரயான்ச்சாரியா
ஆஹ் பிரியன்ச்சாரியா புதுசா வந்தவ
அவ இருக்காண்டா ரொம்ப வருஷமா இருக்காண்டா ஒரு மூணு வருஷமா இருக்காண்டா
ம்ஹம்
சிஎஸ்கே டவுன்ஃபாலுக்கு அப்பொ வந்தவனுகெல்லாம் வாவனேஷ் ஆ அடிக்குறான் ஆனா பால் போ மாட்டீங்குது இந்த ஓவர்லதான்டா பவுண்டரியே வராம போகுது ம்
ஆமா அடி பானுங்ளா இப்போ ர ராணா தூக்கிவுட்டா
ஆஹ இல்ல போல எதல பாக்கற
லேப்ல லேப்டாப்ல
ஓக்கே ஓக் அதா உனக் ஸ் பார்வதி
ப்ப என்க் ஸ்லோவர்க் வர்தா
உம் உனக்கு ஸ்லோவாதா வருது இப்ப வந்து க கே எல் ராகுலு ஸ்ட்ரைக்ல நிக்கிறா பால் போட்டா சிங்கிள் தா சி சிங்கிள் தா ஆமா பரவால்ல யோகார் கொஞ்ச ஒரளவுக்கு வந்திருக்கு அஞ்சு பால் போட்ருக்கா ஏழ் ரன் குடுத்துருக்கா
ம் ம் கிரௌண்டு சின்னதுங்றனால ஒரு அட்வான்டேஜ் இருக்
எ ஆமா
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழ் ரன்னு வந்துருச்சு
அதான்டா அஞ்சு அஞ்சு சிங்கிளு ரெண்டு வய்டு ஏழ் ரன்னு
ஒரு சிக்
அடிச்டாண்டா நீ கேட்ட அவ அடிச்ட்டா இல்ல கேச்சு போடா டேய் கேச்சு ராணா அவு கி
அட
அ டேய் ச் நோபாலா இருக்கணு நோபாலா இருக்கணு மொபைல் செக் பண்ணுங்க மொபைல் செக் பண்ணிங்க ஏய் என்னடா சிக்ஸ் ஃபோராவ தூக்கி போட்டு அவுட் ஆயிட்டா. ப்ச் இசெக் இன்னு மூணு ஓவர் ட்ரக்கு முப்பது ரன் வந்தால் போது எர்நூத்தம்பது டார்கெட் ராணா ஒரு ஹண்ரட் அடிப்பான் பாத்தே அடிக்கில
இப்ப யாரு வரா இப்ப யாரு பேட்டிங்கி
இப்ப தெர்லடா இன்னு வர அத காமிக்கல ராணா அவுட்டானததா போட்டு காமிச்சிட்ருக்கானுங்க
உம் ஹூ உம் ஹூ
ராணா எழுவத்தி ஆ நாலு இர்ரா இரா ரே அவுட் இல்லாத மாரிதா நிக்க சொல்லி இருக்கானுங்கடா ராணாவ ஏதோ செக் பண்றாங்கப் போல பவுண்ட்ரியா பவுண்ட்ரி லைன்ல பட்டதா இல்ல நோ பாலா எதா செக் பண்றானுங்க போல.
அவுட்டு
தம்பி ஆமா ஏதோ செக் பண்றாங்க என்னன்னு தெரில அடுத்தது பேக் பன் இது மில்லர் அடுத்தது மில்லருன்னு நினைக்கிறே
மில்லரா
உம்
டெஸ்ஷன் பென்டிங்
பட்ருக்ணு பட்ருக்ணு பட்ருக்ணு பட்ருக்ணு பட்ருக்ணு ஏஏ பட்ல பா தெர்லடா
அவ பாட்டல‌ ஆக்கட்ட தா புடிச்சாங்க
இப்ப பட்ட மாரி இருக்குதுடா கால் கடைசில பட்ட மாரி இருக்குதுடா பட்ருக்கா ப பட்ட மாரிதா இருக்கு ஏஞ்சில் ஒன்ல பட்ருக்கு இந்த ப்ளூ கலர்ல
பட்ருச்சா
அப்டிதா தெரியுது பட்ட மாரி சேரிடா டேய் பாய்டா அப்றோ பேஸ்லா சரிடா பாய் ம் ம்